கேக்குதுங்க தோழி வணக்கம் தோழி நல்லாருக்க நல்லாருக்க சாப்ட்டீங் கலா தோழி உங்ளு சாப்பாடு விஷயல வா என்னா புடிக்கு எந்த வ வகையான சாப்பாடு ரொம் விரும்பி சாப்டுவேணு நீங்க எது சூப்பரா செய்வீங்கோ அதனுடை ம் ம்
தோழி
என்ன செய்விங்கோ
அசைவ
ஆ ஆ சேரி ஆமா எங்ளுக்கு ப அதுதாங்க ரொம்போ புடிக்கோ உம்
ஆ தாது என்னா ஒரு நாளிக்கு அது ஓ ஆ ஏதா எதுமே இல்லனாலு ஒரு மு சும்மா ஒரு கருவாடாச்சு எங்குளுக்கு இருக்குணு சாப்ட இல்லன்னா சாப்ட மாட்டோ உ அ ஆ தாத் எங்கக்கு ரொம்போ புடிக்கோ சமைக்கிற்துக் கூட அது தயிரு நல்லா செய்வே தோழி நானு
எப்டிங்க
ஆ என்ன எது எந்துவெ நோக்கு சொல்லுங்க நா சொல்றே கறுவாடு வந்து வெங்காய தக்காளிவ அது ஓ ஓவவ் வருத்துருவே நானு முன் ஞ்சளவு வருத்துதா சாப்புடுவோ செரிங்ளா அது வ த்துட்டு சாங்கு சாவ் மொளகா கிள்ளி போ தச் சாம்பார் அந்த மாரிலா வெச்சா நல்லாருக்கோ
உ ஓ ஆ தொக்கு மாரிலா செய் மாட்டீங்ளா
ஆ தொக்தா சொல் க்குதா சொல்றே தொக்குதா சொல்லின்னுரு
தொக்கு எப்டி செய்வீங்கோ எனக்கு பொறும்மியா வே அது வந்து விவரிச்சு சொல்லுங்கோ பொறும்மியா
இப்ப நல்லா வந்து கருவாட வாங்கி நல்லா க்ளீன் பண்ணோ சுடுத்தண்ணி போட்டு கழுவிக்கிணு ஃபர்ஸ்ட் செரிங்ளா அது கழுவிட்டு அப்ப ன்னனோ ஆ ஒரு நம்ளுக்கே த்தொக்கு தேவப்பறதோ உங்ளு ப்ப ரெண்டு பேர் இருந்திங்கனா நா ஒரு வெங்கா அந்த ஒர தக்காளிப்போது நால் பேருக்தா அதுக்கேத்தா மாரி இருக்கு அரவடி ஃபோன் றீங்கோ அதுக்கேத்த மாரி வெங்காயமு தக்காளி கட் பண்ணிக்கின் நல்லா பூண்ட நசுக்குகின்னே செரிங்ளா கொஞ்ச எப்மே நல்லா விட் விட்டுட்டே வெங்காய நல்லா வோ கொல்மு கொஞ்ச அப்றே ப்ரௌனா வர மாரி நல்லா வறுத்து கேக்குதா
உம்
கொஞ்ச செகப்பாவர மாரி நல்லா வறுத்து பூண்டு நல்லா நசுக்கி போத்தா போட்டு அதுல அது நல்ல வாசனை வர மாறி வறுத்துட்டு இந்த தக்காளி எல்லாம் போட்டுட் எண்ணலயே நல்லா அது வதங்கிடனும் வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு கொஞ்ச உப்பு உப்பே போட கூடாது அந்த வெங்காய் தக்காளிக்கு மட்டும் போடணும் சரிங்களா அந்த வெங்காய தக்காளிக்கு சாரி எவ்வளவு வருதோ அது மட்டும் அதுக்கு நமக்கு தேவை அதுக்கு வந்தக்கு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு மொளகாத்தூள் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கணும் அந்த எண்ணெயிலேயே அந்த எல்லாத்தையுமே வதக்கிட்டு நல்லா கருவாடு கழுவி வச்சிருப்போ பாருங்க
ஆமாங்க தோழி
டு நல்லா நல்லா பொருட்டு பெருட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கருவாடு தொக்கு ரெடி
எண்ணில வதக்கி எடு த்துட்டு அப்புறம் போடுவோம் அதனால ஒடியாம இருக்கும் ஆ நெத்திலி நெத்திலி கருவாடு எங்க வீட்ல பெரிய கருவாடு பெரும் அவ்வளவா சாப்ட மாட் தினமும் நிறைய நெத்திலி கருவாடுதான் செய்வோம் அது வந்து இந்த மெத்தட்ல தான் செய்வோம் தோழி அப்புறம் இந்த பிரியாணி தேங்காய பால் சாதம் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப் திட்டுவாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா காரம் இல்லது நாத்னார் பையன் வருவான் சின்ன குழந்தை அவன் அவன் வந்து ரொம்ப விரும்பி காரம் இருக்காது இல்லையா இருந்து சாப்பிடுவா அதுக்கு கொஞ்ச கோழி கறிக்கும் தொக்கிக்கு விஷ்டமா நின்ன்னும்ன் ல்ல இருக்கும் சூடுட்டு சாப்பிட ஆமா அந்த மாரி நல்லா சாப்
அதுவே பாத்தா எங்க வீட்டுக்காருக்கன்னு பிரியாணி தேங்கா பால் சாதோ இதெல்லாம் புடிக்காதுங்க தோழி அவுங்களுக்கு வந்து கொழம்பா இருக்கணும் கிரேவியா இருக்கணும் இந்த மாரி தான் அவுரு சாப்பிடுவாரு வெள்ள சாதம் ரசம் இப்டி இப்டி வச்சு சாப்டுவாரு நாங்கல்லாம் வந்து இந்த பிரியாணி ஏ தேங்கா பால்சாதம் அவர் இல்லாதப்ப இந்த மாரியா சமைச்சு சாப்புணுனு நானும் பச நாங்க விரும்பி சாப்டுவோம் இப்டிதாங்க தோழி போகும் நீங்கோ வெளியே இந்த சுற்றுலா எடம் எல்லாம் எங்க போயிருக்கீங்க சொல்லி இது வெரிக்கும் எங்க ஊருக்கு போயிருக்கீங்கோ சொல்லுங்கோ நல்லா இருக்கா பேங்ளூர் எங்க ஊரு ஆ
ங்கலா போய்ருக்க சாமுண்டி மல நஞ்சன்கூடு் அப்புற அந்த பிருந்தாவனங்காடாங்கள் போவேன் நானே ஆ ஆமா ஆமா கண்டிப்பா பேலஸு பேலஸ் பாவ எல்லாமே பாத்திருக்காங்க நானு ஏடுமுறி பல்முறிதான் பாத்திருக்கேன் ஆமா ஆ கேலஸ்டவ் பிருந்தாவன் பக் பிருந்தாவன் டேம சொல்வாங்க அத அத அது பாத்திருக்கேன் நல்லா இருக்கு அங்க நம்ப நம்ப எடத்துல சில்ல நபடியே குளு குளுக்
ஆமா தான ஆமா ஆமா சு சூப்பரா இருக்கு கு ஆ சொல்லுங்க தோழி வேற எங்க போயிருக்கீங்கோ
அப்புறம் இங்க வந்து நம்ப நம்ப ஊருக்கு வந்த பிறகு திருவண்ணாமலை கோயிலுக்கு தான் ரொம்ப நா விரும்
ஆமா தோழி நாங்க ஒரு டைம் அப்டிதான் தோழி எங்க அண்ணா அண்ணா அண்ணி எல்லா வந்து இருந்தாங்கோ திருநள்ளாறு போலண்டு ஒரு பிளான் பண்ணோ தோழி கோயிலுக்கு ஆ சரி இன்ட்டுனு எல்லா கெளம்பி டு சரி அவுங்க என்னை இப்டி இருந்து வர சொல்டாங்கோ அவுங்க பேங்களூர்ல இருந்து அப்டி இருந்து வந்தாங்கோ சரி ரெண்டு பேரும் ஒன்னா திருவண்ணாமல மீ டாயிட்டு போலா அப்டின்ற மாரி பேசி வச்சிகிட்டோ ஏ நாங்களும் போய் திருவணமல சேர்ந்து ட்டு எங்க அண்ணி சொன்னாங்கோ இவ்ளோ தூரோ வந்துட்டோ நம்ப திருவண்ணாமல சாமியே அட்லீஸ்ட் உள்ள
திருவண்ணாமலைகெல்லா போய்ட்டீங்க நா வெளிய வரவே மன
கேளுங்ளே கேளுங்ளே அ ஊ பாத்துட்டு சாமியானா பா க்க முடியாது ஃபுல் ரெஷ்ஷா இருப்பாங்கோ நம்ப வேணா வெளியே இருந்து கூட சாமி கும்புட்டு கூட அப்டியே திருநள்ளாறுக்கு பஸ் ஏறிர்லா இவ்ளோ தூரோ வந்துட்டு அங்க பாக்கம போறது எப்டின்ற மாரி எங்க அண்ணி சொன்னாங்கோ ஒடனே நா சொன்னே ஆமா எனக்கு நா எப்பவுமே பாத்ததில்ல திருவண்ணாமல சாமி வந் து கேள்விப்பட்ருக்கே ஆனா உள்ள போயி சாமி வந்து தரிசனம் பண்ணல எனக்கு ரொம்ப ஆர்வமாருக்கு நா கண்டிப் இப்ப நானு வ போ பாத்தே ஆவுனு அட்லீஸ்ட் உள்ள போ முல்னா கூட ட்ரைப் பண்லா முடிஞ்ச வெரைக்கு உள்ள போ முடிலனா வெளிய சாமி கும்புட்டு வந்தர்லானு போம் போது
இல்ல நீங்க ஆர்மல்ங்க நீங்க ஆர்மல் டைம்க்கு வந்துட்டா கும்பலா தோழி இந்தப் பௌர்ணமில அந்த மாதிரி வந்துதா போ முடியாது கிரிவல டைம்லலா வந்து உள்ள போ முடியாத தோழி நார்மல் டைம்ல வந்துட்டு எப்பவுமே கால்ல ஏழு மணிலேந் பத் ந்துருப்பாங்க
மதியோ ஆயிடுச்சு நாங்க போன டைம்மு ம் மதியோ ஆயிடுச் ச்சி எஸ் சரிய எல்லாரும சொன்னாங்கோ கோயிலு வேற மதியத் த்துல மூடிடுவாங்கன்ற மாரி சொன்னாங்ளா செரி என்னவோ அது என்னா நடக்கு தோ அத நம்பளுக்கு விட்ட விஷ்யோ நம்ப போய் பாத்தர்லா அப்டின்ட்டுன்னு என்ன பண்ணா அங்கருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஆட்டோ புடிச்சி கோயிலுகிட்ட போனோங்க தோழி கோயிலுகிட்ட போய்ட்டு அங்க போய்ட்டு வெளிய கற்பூரோ ஏத் தன் கற்பூரோ வாங்கத்துக்கு போனு அங்க கேட்டோ இந்த மாரி உள்ள போ முடியுமா அ நாங்க வந்து சாமி பாக்கணு அப்டின்டுன்னு அம்மா கோயில் தொறந்துதமா இருக்கு கொஞ்சோ ரெஷ் ச்சு எல்லா கம்மியா தா இருக்காங்க மதியோன்றதால நீங்க டக்குன்னு போனா தரிசனம் பண்ணிர்லா ஒரு மண் நேர்த்
ஆமா ஆமா ஆமா ஆமா ச இது எப்போ செ எப்போமே கூட்ட இருக்காது தோழி அங்க ஒரு க்கு அ திங்கக்கிழமை அந்த பௌர்ணமி டைம்ல தா ரொம்ப கூட்டமா இருக்கும் மத்த டைம்ல நா எப்ப நாங்க மாசத்துல நாலஞ்சு வாட்டி போறோவங்க நாங் திருவண்ணாமலைக்கு கால் கால் ப்பா பதினோரு மணி வரலயும் இப்ப எப்போ நட தொறந்துருக் ப்பாங்க நம்ம இங்கேக்கொரு காலல அஞ்சு அ கிளம்பனும்ன்னா அவர் போயிடுவோம் நாங்க
இல்ல எங்களுக்கு தெரியாதுங்கோ தோழி சொன்ன வரைக்கும் என்ன சொன்னாங்கனா எப்பவுமே கூட்டமா இருக்குன்ற மாரிதான் சொல்லிக்கிணாங்கோ ஐயோ அப்டியா அப்டின்ட்டு அப்புறம் உள்ளே போனோம் அவ்ளோ ஃப்ரீயா இருந் சிங்க தோழிகள் டகடகடகனு போய்ட்டு டக் கோயிலுக்கு போய் வெளிய நாங்க நெனச்சு கூட பாக்கல ஒரு அரை மணிநேரத்
நா திருவண்ணாமலை மூலஸ்தான த்துக்கு உள்ளயே போய் சாமி பார்த்திருக்கேன் நானு செக்யூரிட்டி கிட்ட ஒரு வாட்டி ஏதோ கொஞ்சம் பேசி பாத் நானு போனேன் கேட்டே நானு ஐயா இந்த மாதிரி வேற ஊரு பண்ணிட்டு போபோறேன் நா சாமிய கிட்டருந்து பா ஓ நினக் ரஜினிகாந்த் சார் பாத்தாங்க பாத் அந்த எடத்தப்ப நின்னு சாமி பாத்துட்டு வந்து திருண்ணாமலையில நானு அந்த கூட கிட்டக்க கிட்ட கிட்டக்க போய் சாமி பார்த்த மங்களாத்து பண்ணிட்டு அந்த அளவுக்கு சாமியை கும்பிட்டு வந்து இருக்கேன்
அப்ப வந்து உண்மையிலியே எனக்கு அது மொத வாட்டி செம்ம தரிசனம் நல்லா சூப்பரா பாத்துட்டு வந்தேன் ஆனா கொஞ்ச கூட எதிர்பாக் க்ல ஆனா அவ்ளோ ஹேப்பியா போனோம் நானு எங்க அண்ணியெல்லாம் ஐயோ நம்ப எதிர்பாக்க கவேலில இவ்ளோ நல்லா தரிசன பாப்போ கெடிக்குமா சாமி இது பாப்பொம் மான் நெனச்சிட்ருந்துது வெளியேந்து கும்ட்டு பொயிட்லா நெனச்சது உள்ள எப்டி வர வெச்சி
மருவத்தூருக்கெல்லா போய்ருக்கீங்ளா
போயிருக்கோ தோளி மால போட்டுட்டு மால மால போட்டுட்டு ஒரு வாட்டி போயிருக்க மருவத்தூரு அப்றம் என்னங்க துளி
மலையனூரு மலை அங்காளம்மன் கோவில் மலையனூரு அங்கே வந்து பாத்தீங்கனா அங்கெல்லா வந்துகுட்டீங்கனா என்ட ஒரு கஷ்ட இருந்தாலு நமக்
ஆஹ் போயிருக்க போயிருக்க ம அத சி ட்ரிப்பு மாரி போட்டுட்டு போவோ தோளி மருவத் தூரு மலைய்நூறு இதல்லா ஒன்னா அப்யே சுத்திட்டு வர மாரி போவோ சமயபுற் எல்லாமே அப்போ வந்து போயிருக்கோ தோளி பாத்துருக்க நல்லா எங்க பேங்ளூர்லியு என்ன லால்பாக் பேமசு விதான் சௌதா ஃபேமசு
விதா சௌதா விதான்சௌதா என்னங்க ஃபேமசு
அது அதெல்லா சொல்லலா தோளி அதுக் தாக சொல்ற நானு அ அதல்லாமே ஃபேமஸ் எம்ஜி ரோட் இருக்கு சிவாஜி நகர் இருக் கு அதெல்லா வந்து
நாங்ளும் பேங்ளூர்க் நெறியவா வட்டி வந்ருக்கே நானு நானு வந்ருக்கே பேங்ள ஆமா ஆமா அனாவ் எங்க நெறியவ் சுத்தி பாத்ததுல்ல ரெண்னொட எடத்த பாத் அந்த முருகேஷ் பாலத்ல ஒர் ஃரெஜ் சிவட் கிலர்கு தெரியுமா ஆஹ்ஆ அங்க வந்துருக்க மின்ட் அங்க வந்தப்பெல்லா சிவன் கோயில் எங்கேப் பொனாலமோ போகாமே வரமாட்ட நாலு
சூப்பர் சூப்பரு ஆஹ்
ஆஹ் ரொம்போ அத்னால கோயிலுக்கு மட்டு எங்யு போகமெல்ல போகவே மாட்ட
நல்லா இருக்க
ஆமா அது என்னோ சொல்லுவங்க அந்தா சிவன் கோவில கேம்ப் ரோடு சாமி ஏதோ சொல்லுவாங்களே
புரியலையே எது சொல்றீங்க வந்ட்டுனு
கோயில் இல்ல ச சிவன் கோயில் இருக்கு அது அதுல அது அந்த சாமி ஏதோ சொல்லு ஏதோ பேரு வச்சு கூப்புடுவாங்க
ம்
ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அது
தெரில அப்போ அ என்ன சாமி சொல்றீங்கனு தெரில நானு அப்பிதில போன து தோழி அ இப்ப ரிசெண்ட்டா எதும் போல ரொம்ப வருஷம் பேக் போனதுதா நானு அ ம் அதனால அங்கேயு அங்காளம்மா பமேஸ்வரி இருக்கு, அப்புறமா இது இருக்கு, நெறைய கோயில் இஸ்கான் டெம்பிள் இருக்கு, அ எங்க இருக்குற ஏரியா சைடு எல்லா வரு தோழி, ம் எல்லா அங்கங்க அந்த அது கோவில் ஃபேமஸ்
இந்த வாட்டி லீவுக்கு எங்க போனீங்க எங்கயாது போனீங்களா போ இல்லையா எங்க ஊர்ல திருவிழா போதுங்க
புரியலிங்க தோழி
விழா நடந்துட்டு இருக்கு
ஓ சூப்பர்
இன்னைக்கு நடந்துட்டு தா இருக்கு டிசம்பர் திரௌபதம் திருவிழா நடக்குது கூத்து சரிங்ளா வாங்க திருவிழா பாத்துட்டு ரெண்டுனால் இருந்துட்டு போலா
டிப்பா தோழி கண்டிப்பா தோழி எங்க திருவிழா
ஆ நல்லா கூத்து கூத்து வச்சுக்கறாங்க பரத வச்சுக்கறாங்க நல்ல என்னா இருக்குது தோழி இங்க
செமையா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும் ஆனா வந்து நாங்க இருக்குறது வந்து வில்லே இது சிட்டி சைடுன்றதுனால அதெல்லாம் எதிர்பாக்க முடியாதுங்க அவ்ளவா தோழி
உங்க தோழி வீட்டுக்கு வாங்க நீங்க இருந்திட்
கண்டிப்பா நீங்க கூப்ட்டதே ரொம்ப மகிழ்ச்சி தோழி கண்டிப்பா வரோம் தோழி கண்டிப்பா முயற்சி பண்றோம் என்ன செம்ம அது திருவிழா என்ன நான்வெ
இல்ல திரௌபதம்மா இதுக்கு நான்வெஜ் செய்ய மாட்டாங்க ஆ பாயசம் ஆமா பாயசம் வட இந்தமாரிதான் செய்வாங்க
ஆஹ்
அருள்மிகு நெருப்பு தீ மிதிப்பாங்க
ஆஹ் இதெல்லாம் முடுஞ்சிச்சா உங்களுக் கு மாரியம்மா பண்டது அப்டினல்லா
அது முடிஞ்ச்சு அதுமுடிஞ்சு ஒரு மாசம் ஆயிப்போச்சு இப்ப இப்ப இந்த திருவிழா நடக்குது இது க்கு வந்துட்டு தீ மிதிக்கிறதுனால வந்து யார் வீட்ல கவுச்சி செய்ய மாட்டாங்க திருவிழா அதுக்கு வந்து கவுச்சி சாப்டக் கூடாது அப்டியே வந்து பிராமணர் இது மாரி வாங்க எல்லாம் கூத்து வச்சு எல்லா பண்ணுவாங்க அது மாரிதா பண்ணுவாங்க நல்லாருக்கும் ஆமா பரதோ இருக்கு கூத்து இருக்கு எல் நல்லா இருக்கும் நல்லாருக்கும் ஆனா எல்லாமே பாக்குறதுதுக்கு குளுச் நல்லா இருக்கும் ஒரு பதினெட்டு நாள் இருவது நாள் வந்து டை இருவது நாள் போரதே தெரியாது
சரிங்க ச தோழி பேசினது ரொம்போ நன்றி ஆஹ் மீண்டும் எப்பயாச்சும் பேசலாம் தோழி ஆஹ் நன்றிங்க தோழி நன்றி